ஹலோ
ஆ என்ன பண்ற நல்லாருக்கியா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நல்லா இருக்கே யா போன் பேசிட்டே இருக்கும் போது வச்சுட்டு போயிட்ட
ஆ இல்ல இப்பதா எங்க அண்ண வீட்டுக்கு போயிட்டு வந்தே அண்ணே அண்ண கொழந்தக் கீழே விழுந்துருச்சு வண்டில அண்ணன் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிருந்துருக்காங்க ரவுண்ட் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆ போனாவே ரெண்டு பேரு கீழே வ உழுந்துட்டாங்க லைட்டா நெத்தில சின்ன காயமாயிடுச்சு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்ட்டு போயிட்டாங்க
கொழந்தைக்கா
ஆ கொழந்தைக்குதா ரெண்டு வயசு தா ஆகுது லைட்டா ம் முன்னாடி தா பேசினாங்களா லைட்டா சின்ன காயந்தான அப்புற ஹாஸ்பிடல் இருந்தாலும் தல இல்ல பயம் மா இருக்கும்ல
ம்
ஆ அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூப்டு போயிருந்தாங்க நானு செரி அவுங்க வந்தோன்ன போலான்ட்டு வெயிட் பண்ணே அப்றொ அம்மா வந்து சொன்னாங்க பாப்பா வந்துருச்சு பாத்ட்டுவா
ஓக்கே ஓக்கே ஆமா உங்க வீட்லா பக்கத்து பக்கத்துலதான இருக்கு
ஆமா நா போய் பாத்துட்டு வந்தே ஒன்னும் பெரிய காயோ இல்ல
தெரியவே வாடைகைக்கு எட்த்து வெச்சிருப்பீங்ளா உங்க சொந்தக்காரங்க மட்டு
நம்ம ஃபுல்லா பக்கத்துல ஃபுல்லா நைபர்ஸ்தா எல்லா ஊரே எல்லா சொந்தக்காரவுங்க தா ம் ஆமாமா நேத்து அப்படிதா விழுந்திருக்கு அப்டின்னாங்க அது வீட்ல ஃபிரண்ட் டோர் வந்துட்டு லாக் பண்ணிதா வெச்சிருக்காங்க செல நேரோ மறந்தர்றாங்க இது வேக வேமா ரோட்டுக்கு ஓடி வந்துருது
கொழந்த
ம் இப்பதா ரெண்டு வயசு பர்ட்டே இப்பதா முடிஞ்சிச்சு போன வாரோ
ம் இன்னைக் கூட்டிட்டு வந்து இங்க வெச்சுக்கோ ஒன்ன பாத்து நல்லா வளருவால
அதெல்லா வெளாடுவா இங்க டெய்லி ஈவ்னிங் வந்துட்டு டான்ஸ் ஆடுவா நல்லா ஆ வளர்ற
ம் சித் சி நீ அத்தையா
அத்த
நீ அத்ததானே அந்த தமிழத்த பாத்துட்டு நல்லா வளருவா
வா பேரு சொல்லில்லா கூப்ட மாட்டா அத்தன் தா கூப்டுவா ஏனா பேரு வாயில வராது வந்துச்சுனா பேர் சொல்லி கூப்டுவா இல்லன்னா அத்த அத்தன் தா கூப்புடுவா டெய்லி டேன்ஸ் ஆடணு மேடம்க்கு
சேர் சேர் ஸ்ரீரங்கம் போனேன் சொன்னியே எப்டி இருந்துச்சு
நானா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு தா போயிட்டு வந்தோ
ம்
அ ஒரே ரஷ்ஷு வேற போ கூட்டோ நீங்க வந்திருக்கீங்ளா கோவிலுக்கு
ஆ நா வந்திருக்கே வந்திருக்கே ஆனா ரொம்ப வருஷ ஆயிடுச்சு இப்ப போயிட்டு வரணு திரும்ப ஆ ரீசன்ட்டாலா இல்ல ரொம்போ
ம்ஹும் வாங்க ஒரு நாள் நா சுத்தி காட்றே இங்க நெறையா சுத்தி பாக்குற எடோ இருக்
ம் வரே வரே ஒரு நாள் நீயு உங்க வா
ஆ நீங்க உங்க ஊர சுத்தி காட்டுங்க நா எ ஊர சுத்தி காட்
ஆ ஆமாமா நம்ம சன்ரைஸ் சன்செட் பாக்க போலா அப்பற வந்து ராட்ன ஆட போலா
ஆமா அங்கே சுத்தி பாக்க நெறய எடோ இருக்குல்ல
ஆமாமா இங்க இல்லாத எடமே இல்லல்ல
ஆமாமா
மால்க்கு போலா பீச்சுக்கு போலா பார்க்குக்கு போலா
ஏ எங்க ஊரு திரு ச்சில ரொம்ப கம்மியான எடந்தா இருக்கு சுத்தி பாக்கறதுக்குே என்ன மல கோட்ட ரெங்கநாதர் கோயிலு இவ்ளோ தானா மொத்ததுக்கே
ம் ஆனாலு மலக்கோட்ட வந்துட்டு நா காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு நியூயருக் தமிழ் நியூயருக்கா இங்கிலீஷ் னுக்கான் தெர்ல்ல போன
ஓ எப்புடி பிரண்ஸ்ஸோட சேந்து
ஆ எங்க அம்மா கூட போன நானு ப்ரண்ஸோட அங் அங்கல்லா நா ஃப்ரெண்ட்ஸோட நா வந்து மைக்கேல்ஸ் போயிருக்கே மைக்கள்ஸ் மைக்கள்ஸ் தன ஃபேமஸ்
ஆம்மா ஆம்மா மைக்கல் திருச்சில ஃபேமஸ் மைக்கிள் தன
ஆம்மா அந்த சத்திர பஸ் ஸ்டாண்ட்ட நல்லாசுத்துவோ அ அப்பற வந்து திருச் திருச்சி வந்தாவே ஆ திருச்ச வந்தாவே எங்க அம்மா ப்போ எங்க அம்மா கூட வந்தா போரட்டா வாங்கி குடுத்துட்டு போவாங்க அப்ப திருச்சி சாரதஸ்தால எங்கம்மா சின்ன வய்ஸ்ல ட்ரெஸ் எட்த்து குடுப்பாங்க
சாரதாஸ் போவோ நாங்க திருச்சி மக்களுக்கு சாரதாஸ் நா ஒரு ஸ்பெஷல் தா
ஆம்மா ஆம்மா அங்க எவ்வளோ கம்மியார்ந்தாலு சர் கே அதிகமா இர்ந்தாலு சரி சாரதாஸ் சாரதாஸ் தா ம்
கலெக்க்ஷன்ஸ் நறய வச்சிருப்பாங்க குவாலிட்டியாவு இருக்கூ இப்ப போத்தீஸ் வரவு அது கொஞ்ச டவுன் ஆயிடுச்சு சாரதஸ்
போத்தீஸ்ன ரொம்ப ரேட் இல்ல ரொம்ப வெ
ஆம்மா ரேட்டுதா ம் ஆம்மா ரேட்டு அத்தாஅத்தா நவனிதாஸ்னு இப்ப ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணிர்க்காங்க சூப்பரா வச்சிருக்காங் கலெக் செஞ்சுர்ல்லாமே இப்ப எங்களுக்கு இங்க இருந்துட்டு திருச்சில இருந்துட்டு அந்த கடய பாக்கறப்ப ஒரு சரவணாஸ்டோர் ரேஞ்சுக்கு ஒரு இந்துட்டு ஃபீல் ஆகுது எங்களுக்
ம் சரவணா ஸ்டோர்ஸ்ல ஒண்ணுமே இருக்காது சரவணா ஸ்டோர்ஸ் அங்கருக்கா
இங்கல்லயே
சரவணா ஸ்டோர்ஸ் இல்லயா இங்க சரவணா ஸ்டோர்ஸ்ஸு இருக்கூ யோன்னு அங்க போனா தெர்ல மேபி அ ம் புடிக்காது
புடிக்காதுன்னு சொல்றீங்க நா என்ன சொல்றன்னா ஐ மீன் அந்த ஒரு பில்டப்ஸ் இருக் குல்ல அந்த மாரி ஒரு பில்டப் சொல்றே இருக்கு இல்ல ஒரு பில்டப் பண்ணுவாங்கல்ல அந்த மாரி வந்துட்டு இதபண்ணி வச்சிருக்காங்க
ஆமா ஆமா
இங்க ஆனா கலெக்ஷன் நல்லார்ந்துச்சு சாரீ எடுக்க போனோ சூப்பரா ச்சுர்ந்தாங்க செட் சாரி ஆறு சாரி ஒரே மாடல்ல பீஸ் வச்சிருக்காங்க இந்த சாரி காம்ச்சாலு பீஸ் வச்சிருக்காங்க
ம் ம் பரவால இப்ப சாரியா ஹாஃப் சாரியா
ம் சாரி தா எடுக்கலான்ருக்கோ அக்கா கல்யாணத்துக்குதா லாஸ்டா ஃஹாப்சாரி கட்னோ அதுவே ரெ ரெண்டு மூணு டைம் கட்டிட்டு தூங்குது அதுவே வீட்ல திட் றாங்க நீ ஏ போட மாட்டிக்கிற எடுத்துட்டு அப்டின் சொல்லீட்டு
அப்பறோ எத்தனாட்டி போட்றது நீ காலைலியு சாய்ங்காலோ போட் போட்டு கழட்டி க கழ்ட்டி வச்சுறே அப்பதா போட்றா டெய்லி யூஸ் பண்றா வாங்கி தருவாங்க வாங்கி தருவாங்களா
அ அதா சொல்றங்க ஒரு வாட்டி போட்ட ட்ரெஸ்ஸா அடுத் த்த பங்க்ஷனுக்கு நீ போட மாட்ற அப்டின்னாங்க அத எப்டி அப்பற போடமுடியு
ஆ ஒரு நாலஞ்சு வர்ஷோ கழிச்சு வேணா போட்லா ஆனாஅது கப்பறோ போடமுடியாத சூழ்நலை கொட வர்லா அ ம்
அக்கா கல்யாணத்துக்கு எடுத்துட்டு ஆஃப் சேரி த்ரீ டைம்ஸ் கட்டிட்டே போவது பங்க்ஷனுக்கு வேற் வே ரெண்டு ரெண்டு ஐ மீன் எங்க ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன்க்கு கட்டுனே அப்றோ ஸ்ரீரங்கத்துல ஒரு பங்க்ஷன் ஆ ரெண்டு டைம் கட்டிட்டே அத
செரி ஓகே ஓகே ம்
செரி நா முன்னாடி
என்னோட லைஃப்ல ஹாப் சேரின்னு ஒண்ணு நா போட்டதே கடையாது ஹாப் சேரின் எனக்கு னக்குனு ஒண்ணு எடுத்தோ தச்சோ நா போட்டதே கெடையாது போடணு ஒரு ஒரு நாளாச்சு போடணு
துக்கு போடாம இருக்கிங்க
இது இல்லயே அந்த மாதிரி போடுற சூழ் சூழ்நிலையே வரலயே எதுக் க்குமே நாந்தா எங்க வீட்ல ஆ நா தா எங்க வீட்ல பெரிய பொண்ணு இப்போ ஆ ஐ உ உன் நீ இருக்க உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு உங்க அக்கா கல்யாணத்துக்கு அந்த மாரி கசின்ஸ் கல்யாணோ நெறைய வருது நீ சேரி எடுக்குற சோளி எடுக்கலா ஹாப் சேரி எடுக்கலா உனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு இங்க நா தா ஃபஸ்ட் பொண்ணு அதுனால வந்து எனக்கே சேரி குத்துருவா ங்க அதுக்கப்றோ ஹாப் சேரில எங்க போறது அந்த அளவுக்கு ஊர் வந்து கெடையாதுல கல்யாண ணாய்ட்டு ஹாப் சேரி போடுற அளவுக்கு ஊர் வந்து இது ஆ ரொம்ப வில்லேஜ் அதுனால அதுனால பங்கஷன்ஸ்கு எடுத்து போட முடியிற அளவுக்கு இல்ல ஆனா கண்டிப்பா ஒரு நாள் போடணு
கரெக்டுதா இப்ப நீங்க நீங்க சொன்ன மாரி ரெண்டாவதோ மூணாவது ஆளாவோ இருந்திருந்தீன்னா போட்ருப்பீங்க இ இப்ப நீங்க முன்னாடி நின்னு ஸ் செய்யணுன்றப்ப சேரி தா எல்லாரு பிரிஃபர் பண்ணுவாங்க
ஆ இப்ப ஏ தங்கச்சிங்கல்லா வந்துட்டு ஏ தம்பி கல்யாணத்துக்கு ரெண்டு தம்பி கல்யாணத்துக்கும் என்னங்கிற ஹாப் சேரிதா அவ்ளோ பூண்டுதா இருப்பா பத்தாவதுதா படி படிக்கிறா ஹாஃப் சேரி ஹாஃப் சேரி ஹாஃப் சேரீ தா லைனா ஹாஃப் சேரி தா எடுத் டென்த்லயே நீ ஆ கேளு இத எங்க ஸ்கூல்லு
நானாச்சு காலேஜ் டைம் அப்டிதா கட்டினேன்னு சொல்லலா ஒரு இருவது வயசுலதா கட்டுனே
ம்
இப்ப இப்ப இருக்க ஜென்ரி கிட்ஸ்சல்லா ரொம்ப மாறிட்டாங்க அப்பல்லா நம்மகிட்ட ஃபோனே இல்ல காலேஜ் போறவதா வாங்கி குடு குடுப்பாங்க
இப்ப அவுங்க என்னென்ன பண்றாங்கு நம்மளுக்கு தெரியுது அந்த அளவுக்கு போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க
போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க ஆமா ஒரு ஆனுவல் டேனா அவ்ளோ போஸ்ட் ஸ்டோரி ரொம்ப மாறிட்டாங்க எல்லா
ஆமா எல்லாருமே ரொம்ப இப்பவே ரொம்ப மெச்சுடா இருக்காங்க இப்ப ஏ பொண்ணு எப்டி இருப்பா அந்த மாதிரி
டியூஷன்லயே ஏ தங்கச்சி டியூஷன் எடுக்குறா டியூஷன்ல எயித் நயன்த் தா படிக்கிறாங்க அவங்களே வந்துட்டு எல்லாமே தெரியுது அந்த பிள்ளைங்களுக்கே என்ன என்னடா இப்பில்லா பேசறீங்கனா நமக்கு அப்டி கேக்குது என்னடா இப்பில்லா பேசறீங்கன்ற மாரி நம்ம ஷாக்கு க்காவரோ அத அவுங்க கேஸ்வலா இருக்காங்க அவுங்க
ஆமா என் நம்மதா நெறய விஷயத்த நார்மலைஸ் ஆக்கணு அது மீ ம் நா நார்மலைஸா நெனைக்கணு நோ சொல்ல தெர்ல எனக்கு அ ஆனா அவுங்க வந்து எல்லா விஷயத்திலியு நார்மலைஸ் அ பாக்க ஆரம்பிஷ்ட்டாங்க
நம்மதா அன்நார்மலைஸ்சா இருக்கோ
ம் ஆமா
ஆமா ஆமா அதா ஆ இப்ப இருக்க பிள்ளைங்களலா என்ன சொல்றதுன்னே தெரியமாட்டேங்குது
ம் இன்னிக்கு வந்து தேங்கா பால் சாதம் வச்ச சூப்பரா இருக்குனு சொன்னாங்க எல்லாருமே கூட வந்து முட்ட தொக்கு ம் ஆமா ஆமா அவுங்க வந்து இன்னு கொஞ்ச கூட பச்ச மொளகா போட்டுக்கலா இன்னு கொஞ்ச உருளகெழங்கு போட்டுருக்கலானு சொல்ட்டு போனாங்க ஆமா அது மறந்துட்ட நா வேற பொட்டேட்டோ போட்டா இன்னு கொஞ்சோ இது அதிகமா வரு அந்த
ம் கொஞ்சோ டேஸ்டு அண்டு நம்ம சாப்பறப் ஒரு சைடிஷ் மாரி இருக்கு
இருக்கு அண்ட் அந்த அளவு அதிகமா வரு ரெண்டு உருளகெழங்கு போட்டுருந்தனா கூட ஆனா மறந்துட்ட சுத் எதோ நா மறக்கற அப்டினு சமைச் சமைக்கு போது எனக்கு தோனிகிட்டே இருந்துச்சு கடசில அவுங்க வந்து கேக்கும்போதுதா எனக்குஅது ஞாபகோ வந்துச்சு கூட வந்து முட்ட தொக்கு
ம் நல்ல காம்பினேஷன் தா ரெண்டுத்துக்கு
இன்னைக்கு வந்துதா என்னோட பிரதர் இன்லாவு வந்துருக்கானா அ சிக்கனே போ சிக்கன் கூட எடுத்ருந்துக்கலா மறந் தோணவே இல்ல மறந்துபோச்சு அப்டின்னு சொல்ட்டு போனாங்க ராப்
சேரி நைட்டுக்கு எதாச்சு சிக்கன் கிரேவி சப்பாத்தி அது மாரி
நைட்டுக்குலா வந்து சாப்ட கூடாது எல்லாருக்கு வந்து வயிசு ஆய்ச்சு
ஓ
அது வயசான கட்டைங் சாப்பட மாட்டீங்கனுல்ல எவ்ளோ வேண் சாப் இப்டிதா வேணு ம் டைட்டுங்க இப்டே அவாய்ட் பண்ணிக்கது நல்லது இல்ல இப்ப சண்டே இருந்ததுல்ல சண்டே வந்து எங்க சின்ன மாமா மாமியாருக்கு வந்துட் இது அனிவர்செரி அவுங்க அதனால எ என்னோட பிரதர்இன்லாக்கு கெடையாது ம் மதர்இன்லா ஃபாதர்இன்லாக்கு என்னோடது இல்ல எங்க சின்னமாமியானு சொல்வாங்கல்ல ஓகே ஓகே பேசு பேசு சேர் ஓகே பாய் பாய்
ஆ பாய்